ஹலோ
ஹலோ கேக்குதா ப்ரோ ஆஹ் கேக்குது ப்ரோ ஆஹ் ஓகே ஆ நல்லா இருக்கே ப்ரோ
ஆஹ் வீட்டுல எல்லாம் எ என்ன பண்றாங்க
ஆ நல்லா இருக்குறேன் ப்ரோ அ விருந்து ஆ சாப்டன் ப்ரோ நீங்க ப்ரோ
ஆ சாப்டே ப்ரோ
ஆஹ் இந்த வெயில எப்டி ப்ரோ ஏசி இல்லாதது எப்டி ப்ரோ இருப்பீங்க ஏசி இல்லாத இருக்க முடில ப்ரோ என்னால
இங்க
க்ளைமேட் எப்டி ப்ரோ
அதா நல்லா இருக்கு இந்த சைட்தான் நல்லா இருந்ச்சே சில்னஸ் இருக்கு ப்ரோ
சில்னஸ் ஆ இருக்கா ப்ரோ
இப்பறம் மழ நைட்டு அதான் நைட்டு ஒரு பத்து பத்து பதினோரு மணி கிட்ட மழ வந்தது ப்ரோ
ஆஹ் வெயிலு தாங்க முடியல ப்ரோ வெளிய கூட வர முடியல ப்ரோ
அந்த சைட்ல கொஞ்சம் ரிஸ்க் தான் ப்ரோ நீங்க இருக்க சைட்லாம்
ஆமா ப்ரோ
அஹ் வெயில் தாங்கவும் முடியாது என்ன பண்றது
ரிஸ் கு அதிகமா இருக்கு ப்ரோ வெயில் தாங்க முடியல ப்ரோ
என்ன ப்ரோ பண்றது வெயில்ந்து சம்மர் பாத்தீங்கன்னாவே ஜூன் ஜூலை வரைக்கும்மே போகுமாட் ட்றது மழ காலமே எப்ப வருனே தெர்ல ப்ரோ மூசைல அந்த மழைல வந்தச்சுன்னா அந்த பெரிய அந்த செ எஃபெக்ட்லா ஆகாதா ப்ரோ போல அந் மழ தண்ணியெல்லா தேங்கற மாரிலா இருக்காதா
ஆ நம்ம சைட்ல இல்ல இருக்குது ப்ரோ ஆனா அந்த வீட்டுக்கெல்லா வராது நம்ம வீட்டுக்கா வந்து ஸ்டெய்ட்டா கைவேலி போய் கடல்ல கலந்துரு
ஓ
கடல் பக்கமா இருக்கோல நாங்க எங்ளுது எங்ளு எங்கள தாண்டி பொயிடு ப்ரோ
சேரி சேரிங் ப்ரோ வீட்லலா ப்ரோ என்ன பண்றாங்க
வீட்லங் ப்ரோ நல்லாருக்காங்க ப்ரோ
சேரி சேரிங் ப்ரோ அப்றோ ப்ரோ ஒங்ளுக்கு வேல இருக்கா இல்ல இனிமே தானா
இல்ல ப்ரோ வேல எதுவு இல்ல ப்ரோ இதே ஒரு சாய்ந்தரதா ப்ரோ
சேரி சேரிங்க ப்ரோ பரவால ப்ரோ நீங்க எப்ப இருந்து ப்ரோ விவசாய பண்ட்ருக்கீங்க
நானா ப்ரோ சின்ன வயசுல இருந்தே பண்ணின்
ஒங்ளுக்கு ஆல்ரெடி அப்பா அம்மா பண்ணிட்ருக்கா ஒங்களுக்கு அப்டியே ஒரு நீங்க பாத்து பாத்து அப்டியே நீங்களு கத்துக்கிட்
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
பரவால ப்ரோ சேரி சேரி ப்ரோ
ஆமா ப்ரோ அப்றோ ப்ரோ எப்டி ப்ரோ இப்ப எங்னா வெளிய போவீங்களா ப்ரோ ஷாப்பிங் எதனா
ஆ போனு ப்ரோ இங்க தம்பிதா கொஞ்சோ வெயில ஒர்க் இருக்குனாரு ஆ அவர கூட்டிட் தா ப்ரோ வெளிய போணு
ஆ ஓகே ப்ரோ
ஆ ஷாப்பிங் தா ப்ரோ போணு இது தம்பி இங்க டி வி எடுக்குணுனாரு
ஆமா ப்ரோ டி வி யா ப்ரோ
டி வி தா ஆமா ப்ரோ ஃபாடி த்ரீ இன்ச் வச்சிருந்தாரு
ஆ
ஃபாட்டி த்ரீ வெச் அத வெச்சிருந்தாரு என்னன்னா அவுருக்கு இப்ப ஃபிப்டி ஃபைவ் எடுக்கணுடா அப்டினா சேர் அதுக்காக போய் போய் பாத்துட்டு வர்லாண்டா
எவ்ளோ எவ்ளோ ப்ரோ வருது என்னா இது ப்ரோ விவோவா
இல்ல ப்ரோ எல் ஜி தா ப்ரோ அவுரு வச்சிருக்காரு எல் ஜி ல நேனோ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இன்ச்
ஆ ஃபாட்டி த்ரீயா
ஆமா ப்ரோ இப்ப அதுலயே பாத்தீங்கனா ஒரு இப்ப அது ஃபிப்டி ஃபை எடுத் இவெண்டா அப்டின்னாரு
ஃபிப்டி ஃபையா ப்ரோ
ஆமா ப்ரோ இன்னு கொஞ்சோ ஸ்பேஸ் அவுரு கொஞ்சோ அதிகமா இருக்கு வீட்ல
ஆ ஆ
சேர் அதுக்காக கொஞ்ச ஃபிப்டி ஃபை எடுத்தம்னா இன்ன கொஞ்சோ பாக்றக்கு எப்டினா தேட்டர் ஃபீல் இருக்குண்டா
நல்லாருக்குமா ப்ரோ
ஆ ஆமா ப்ரோ அதனால நா போய் பாக்லா வா போலா அப்டினாரு ப்ரோ அப்டியே ஒரு பன்னெண்டு ஒரு மணிகிட்ட போனோ ப்ரோ
ஆ ப்ரோ
ம் சேரி சேரிங் ப்ரோ நீங்க வெளிய எங்கயு போலயா ப்ரோ
வெளிய இல்ல ப்ரோ இதுக்கு அப்றோ தா ப்ரோ போணு
சேரி சேரிங் ப்ரோ வெளிய எங்க ஷாப்பிங்கு அந்த மாரி எது
ஆ போணும் ப்ரோ ஒரு சாய்ந்தர சாய்ந்திர டைம்ல போணும் ப்ரோ
சேரி சேரிங் ப்ரோ
இதே ஒரு சாய்ந்தர டைம்ல போனா கரெக்டாருக்கு
என்ன ப்ரோ
சாய்ந்திர டைம்ல போனா கரெக்டா இருக்கு
ஆ ஆமா ப்ரோ இப்ப வெயில்ல எங்க ப்ரோ வெளிய போறது
சாயந்தர டைம்ல போனா கரெக்டா நம்மளுக்கு டைமிங் கரெக்டா இருக்கும் ப்ரோ ஆனா ஆ அப்றோ ப்ரோ எப்டி ப்ரோ
அதா ப்ரோ இந்த விவசாயம் தா விவசாய பிசினஸ் தா ப்ரோ ஆ சொல்லிட்டு இருந்த மாரி ஆ சொன்னே தம்பிக்கிட்ட பேசலான் இருக்கே
ஆ
ஆ அந்த பன்னி அது பத்தி பேசலான்ருக்கே அப்றோ வான்கோழி இது பத்தியு சேரி கேட்டு பாக்கலான்ட்ருக்கே
ம்
ஆ அதா ப்ரோ கேட்டு பாத்து ஏத ஒன்னு பண்ணணு ப்ரோ இந்த வேல இதே ஆகாது ப்ரோ
ஆமா ப்ரோ ம் இங்க இது கள்லெல்லா குடுச் சிருக்கிங்களா ப்ரோ தென்னங்கள்ளு இந்த பனங்கள்ளு
அதெல்லா இப்பதா ப்ரோ புடிக்கிறதுல்ல எப்பனா ஸ்கூல் டைம்ல எல்லா பாத்தீங்கன்னா டீரிட்டு இல்லைன்னா ஹலோ
அ கேக்குகது கேக்குது ப்ரோ
கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ ஸ்கூல் டைம்ல
அந்த ட்ரீட் ஏதாவது ட்ரீட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அந்த மாதிரிலா வந்துன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருந்து
ஆமா ப்ரோ
வந்து அ கேரளால ப்ரோ இங்க இருந்து போவோ போய் பக்க தான பக்கத்துல என்ன பண்ணுவோ ஒரு ஐம்பது லிட்ரு அறுபது லிட்ரு அந்த மாரி வாங்கிட்டு வந்துருவோ
அவ்ளோ ப்ரோ
ஆ அங்கே என்ன ப்ரோ
அவ்ளோ வாங்கினு வருவீங்க அம்பது லிட்டரு அறுவது லிட்டரே
ஆ வாங்கிட்டு வந்துருவோ ஏன்னா பசங்க இப்ப இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தனே நாலஞ்சு லிட்டரு குடிச்சிருவானுங்க பத்தாது ப்ரோ அதனால எப்டி இருந்தாலு ஒரு இருபது பேர் இருப்போ
அத்தா
அ ட்ரீட்டு அந்த மாரினா முன்னாடி அந்த மாரி இப்பதா இங்க ஊருக்குள்ளயே ஏறக்கறக்கு ஆரம்பிச்சுட்டாங்க ப்ரோ
உகடையாங்க கள்ளு பண்ணங்க பனங்கள்ளா தென்னங்கள்ளா ப்ரோ
இங்க தென்னதா ப்ரோ பனங்கள் எங்க ப்ரோ எறக்குறாங்க தென்னதா ப்ரோ அதுவு தெரிஞ்ச கா தோப்பா இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா நம்ம நேர்ல போயி எங்களுக்கு மாத்திர போடாம எங்களுக்கு வேணு அப்டின்னம்னா அவங்க மாத்தர போடாம ப்ரஷ்ஷாவே எங்களுக்கு குடுத்துருவாங்க அப்படி நம்ம பாக்காம விட்டுட்டோ வேறங்க வேற ஏதாவது தோப்பு போணும்னா அவங்க ம மருந்து போட்டு தா ப்ரோ குடுப்பாங்க
மருந்து போட்டா ப்ரோ மருந்துனா அது என்ன மருந்து ப்ரோ என்ன இது பண்ணுவாங்க
மாத்தர மாரி ப்ரோ எ எப்படின்னா புளிக்கு ஆ இது சீக்கிர கெட்டு போகாம இருக்கறக்கு இதுக்கோ போடுவாங்க ப்ரோ அவங்க
ம்
ஆ அங்க இல்லாம் ப்ரோ இருக்கா இல்ல எப்டி
இருக்கு இருக்கு ப்ரோ ஆனா இங்க இதுன்னு சொல்லுவ சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க ப்ரோ
ஓ சேரி சேரிங்க ப்ரோ
ஆ நீங்க மாத்தர சொல்றீங்களா ப்ரோ மாத்தர அது போட்டம்னா இது இது ஆகுது ப்ரோ
ஆமா ப்ரோ இங்க இங்கய ஆமாம் ப்ரோ இங்க அந்த சைடுல்லா அப்படிதா ப்ரோ பண்றாங்க என்ன ஆய் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அ யோசிச்சுட்ருந்தாங்க எறக்குறக்கு எ இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமா பாத்தீங்கன்னா எங்க வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓ ஒரு கிலோமீட்டருக்குள்ளயே ரெண்டு மூணு பக்க எறக்கிட்ருக்காங் ப்ரோ
ம்
ஆ பரவால்ல ப்ரோ எப்ப எனி டைமு கெடைக்கு ப்ரோ போய் சொல்லிட்டாம எங்களுக்கு பத்து லிட்டர் வேணு இருவது லிட்டரு வேணு சொல்லிட்டோம்னா அங்கிருந்தே
பனங்கல்லா ப்ரோ
இல்ல ப்ரோ தென்னதா ப் ப இங்க பனையெல்லா அதிகமா இல்ல ப்ரோ தென்னை ஏனா இந்த ப்ளேஸ்ல தென்னதா அதிகமா இருக்கா
ஆ நல்லாருக்கேனா நீங்க எப்டி இருக்கீங்க
சர்தா ப்ரோ
ஆ இருக்கு ப்ரோ இருக்கு ப்ரோ
ஆ சேர் செரி இல்ல நீங்க குடிச்சிருக்கீங்ளா
ஆ புட்ச்சிர்க்கு ப்ரோ புடிச்சிருக்கு ப்ரோ ஒடம்புக்கு நல்லது ப்ரோ
ஆமா ப்ரோ ஆனா பன தா ப்ரோ நல்லது தென்னையுமா நல்லது
ஆமா ப்ரோ
ஆ அது இங்க அதிகமாப் இப்ப சேல் பண்றக்க ஆரம்பிச்டாங்க ஆ சண்டே சண்டே மட்டுந்தா இருந்தது இப்போ இங்கியா ப்ரோ ஆ எடுப்பாங் ப்ரோ எடுப்ப ஏ எடுப்பாங்க ப்ரோ
அது எப்டி ப்ரோ பதனீனா
பதனீனா பாத்தீங்னா ஆ தெளிவும் பாங்க இங்க
ம் ஓ கல்லுல அந்த ப தென்ன கல்லுல வந்து தெளிவா பண்றத்தா பதனியா
ஆமா ப்ரோ ஆ ஆமா ப்ரோ அது வந்து பாத்தீங்னா அது நார்ம்லா டேஸே பீம் ஊர்ஊருக்குள்ள வந்து பாத்தீங்னா ஊர்ஊருக்குள்ள வந்து வித்திட்ருப்பாங்க
ம் ஆமா ப்ரோ
ஆ இது ம கல்லு மட்டுந்தா வே அவுட்ருல்ல வித்திட்ருப்பாங்க தெளிவு நீங்க சொல்ற மாரி பதனீங்கறதெல்லா ஊருக்குள்யே வித்துட்டு வருவாங் ப்ரோ கம்மங்கூல்லு மோரு அந்த மாரி
ஆமா ப்ரோ
ஆ
பத த க கற்கண்டு செய்ய முடிய்மா ப்ரோ
கற்கண்டா ப்ரோ கற்கண்டு அது எப்டின் தெர்ல ப்ரோ அது
கற்கண்டு பண்ண முடியாதா ப்ரோ
அது என்னன் தெர்ல ப்ரோ கற்கண்டு பண்ணுவாங்களா என்னன்னு
ம்
ம் சேர் செரிங் ப்ரோ
ஓகே ப்ரோ
அங்க உங்ளுக்கு மழை எல்லா இப்பல்ல
மழ இல்ல ப்ரோ ஃபுல்லாவே வெயில் தா ப்ரோ வெளியே போ முடில ப்ரோ தல காட்ட முடில வெளிய மண்டய வெடிச்சுட்டு உள்ள எறங்கது ப்ரோ வெயிலு
என்ன வெயில் ப்ரோ இது வருஷ வருஷோ க அதிகமாய்டே தா ப்ரோருக்கு கொறஞ்ச பாட்ட காணோ
ஆமா ப்ரோ இது இன்ன பண்றது ப்ரோ ஏது விவசாயோ இருந்தா தா மழை வரன்னு சொல்வாங்க ஆனா இருக்கிற விவசாயமு கெட்டு போய்ச்சு இப்ப மழ எப்டி ப்ரோ வரும் ரொம்ப கஷ்ட தா ப்ரோ
கரெட்டு தா ப்ரோ விவசாயம் போ வருஷ வருஷோ கொறஞ்சிட்டுதா இருக்குது எங்க போ அதிகரிச்ச மார் தெர்ல மரத் ப்ப இங்க இங்க பாத்தீங்னா எங் ஊர் சைட்லில்லா ஆ பாத்திருப்பீங்கு நெனைக்கிறே புல்லும் ஃபுல்லா பாத்த பாத்தீங்கன்னா மரோ ரெண்டு சீடு ப்ரோ இப்ப ரோடு சென்ட்ரல்ல இருக்குன்னுவீங்க ஆ ரோடு க ரோடு சென்ட்ரல்ல இருக்கும் ரெண்டு சைடு மரம் பாத்தீங்கன்னா மேல கவர்ராயிருக்கும் எப்படின்னா பிரிட்ஜ் மாரி இருக்கும் ஆ அந்த சி பாத்துருப்பங்னு நெனைக்கிறே இந்த சைடு ஃபுல்லாவே அந்த மாரி தா ப்ரோ இருக்கும் ஆனா அந்த மரத்த எல்லாம் வெட் ட்ரக்கு பிளான் பண்ணாங்க
ம்
அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி ம மரத்த வெட்ட விடாம பண்ணி
ஆமா ப்ரோ
இருக்கு ஏன்னா ரோட எக்ஸ்டென் பண்றே எஸ்ட்டன் பண்றேன் சொல்லி இருக்கற மரத்தெல்லா வெட்றதுக் பாக்குறான்ங்க ப்ரோ
ஆ ப்ரோ
ஆ இப்டியே மரத்த வெட்டிட்டே இருந்தன்னா மழ எங்க ப்ரோ வரும்
ஆமா ப்ரோ கரெக்ட் ப்ரோ இப்ப அப்படிதா ப்ரோ பண்ண முடியு வேற எதுவும் பண்ண முடியாது ப்ரோ இப்ப ஏன்னா இருக்கிற சுச்சஷன் அதுமாரி இருக்குது ப்ரோ
நீங்க அங்கெல்லா ஆ உங்களுக்கு தோப்பு இருந்தே மழ வர மாட்டேதுங்கிறீங்க
ஆமா ப்ரோ மழயே அதாலயே வரமாட்டேது ப்ரோ
சேரி சரி ப்ரோ வரும் ப்ரோ கண்டிப்பா
ஆமா ப்ரோ இப்ப பாத்தங்கன்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் சைடுல மரங்க பாத்தீன்னா பெரிய பெரிய மரங்க பரோ அதெல்லா ஒன்மேட் டச்சப்ப பண்ணாத வச்சிருக்காப்பா இங்க நம் சைடுல தா ப்ரோ அ
நம்ம சைடுலெல்லா அசால்ட்டா கை வச்சறாங்க ப்ரோ
ஆமா அப்றோ ப்ரோ ன்னா ஐடியா இருக்கு ப்ரோ வேற என்ன ஐடியா இருக்கு ப்ரோ இதுல்லா சாப்டுவீங்ளா ப்ரோ அந்த சவர்மா அது மாதிரி முடிஞ்சிச்சா ப்ரோ ஓகே ப்ரோ டேங்க்ஸ் ப்ரோ
ஆ சரி தேங்க்ஸ் ப்ரோ மீண்டும் சந்திப்போ ப்ரோ ஆ
ஆ ஓகே ப்ரோ
ஆ ஓகே
எடு